ஆ ஆஹ் சொல்லுங்க தோலி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோலி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சு தோலி என்ன சாப் ட்டீங்க
நான் சாம்பாரும் சிக்கன் கிரேவி சாப்ட்டேன் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் சாம்பாரு அப்ளோம்
சாம்பரு
அப்பளம்
ஏ சிம்பிள்
அட இன்னிக்கு வீட்ல யாரும் இல்ல நான் மட் டும் தான் தம்பியும் அவ கா எல்லாம் வேணும் காரமே இல்லாம வேணும் அப்படின்னா
உம்
கே சிம்பிளா பண்ணிப்போம் நாளைக்கு எப்பையும் நம்ம நான்வெஜ் எடுப்போம்ல
உம் வேலை மிச்சம்
மிச்சம் ஆ அத சொல்லுங்க எப்படி இருந்தாலும் நாளைக்கு உக்கார விட மாட்டாங்க ஆஹ் எப்ப பார்த்தாலும் அடுப்புக்குள்ளேயே இருக்கணும் ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மன உளச்சலுக்கு ஆளாக்குறாங்க தோழி
உம்
எங்க எப்ப பார்த்தாலும் அவுங்க வீட்டுல இல்லைனாதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு அங்க இருந்தாங்கன்னா அட கொஞ் சம் அஹ் அவுங்களுக்கு முன்னாடி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் உட்க்காந்துட்டா போதும் எந்திரச்சி போய் வேற ஏதாவது வேலை என்னடா வேலை சொல்லலாம்னு யோ யோசிச்சட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன சேலை சொல்லலாம் அடுத்தது என்ன வேலை சொல்லலனு யோசி
அது இருகாதுகிறது தானே இப்ப நம்ம படுத்தா எப்படியும் தெரிஞ்சிரும்
ஆ ஆஹ் ஆஹ் அதுதான் சொல்லுங்க இதுவே அவுங்க பாருங்க அப்படியே படுத்துக்கிட்டு போடணுநோண்டுறது என்ன அதான் அந்த டைம்ல ஒரு தவச்ச வாயிக்கு தீ கிச்சு அனைக்கு தண்ணிய எடுத்து கொடு போனா பக்கத்துல தண்ணி மோந்துதான் வச்சிருக்கேன் அது கையில போன் பார்த்துட்டு இருந்தாங்க எடுத்து த்து கொடுங்க சம்மா கையில எடுத்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நானே எந்திரச்சு அப்ப எடுத்து குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கறாங்க ஐயோ முடி
தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர மாட்ட க்கிறாங்க உம்
அப்புறம் நீங்க எப்படி பிரியாணி
பிரியாணி ஈசியா பிரசாஸ் தான் நம்ம எத்தன பேர் இருக்கோம்னு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் ரைஸு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்ல ஃபஸ்ட் வந்து ஆயில் போட்டுட்டு பட்ட லவங்கு சீரகம் இதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம்ல
ஆஹ் அத சொல்லுங்க பைசஸ் தான் என்னென்ன போடுவீங்க
பிரிஞ்சுஎல அதுல ஒரு ஃபைவ் ருபீஸ் பாக்கெட் ஒன்னு வரு தெரியுமா எல்லாமே சேர்ந்த மாரி ஒரு பாக்கெட் இருக்குமே அது வாங்கிட்டீங்கன்னா ஈசி அது எல்லாமே கொஞ்ச கொஞ்சம் இருக்கும் நீ அதுல இருந்து கொஞ்ச கொஞ்சம் போட்டீங்கன்னா எல்லாத்தலயும் கொஞ்ச கொஞ்ச போடணும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆமா பட்ட ரெண்டு எல ஒண்ணு இந்த மாதிரி போட்டுட்டு அது கொஞ்சம் வெடிக்கு வெடிப்பு வந்த மாரி இருக்கும்போது ஆனியன் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டு அது நல்லா கோல்டு கலர் ஆவர வரைக்கும் அப்றம் நல்லா அத வதக்கணும் என்னயிலே அது நல்லா வதன்ட்டு அப்புறமா வந்து தக் காளி போட்டுணும் தக்காளி போட்டுட்டு தக்காளியும் நல்லா அத வதங்கிட்டு அப்புறோம் அம்மி பாய ரத்தம ஒன தக்காளியும் நல்லா வதன்ட்டு அப்புறமா எல்லா மசாலாவும் போணும் பிரியாணி மசாலா அஹ் மொளகாத்துள் மஞ்ச ஜ தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட் அம்மா கறி எடுத்தனீங்கன்னா கறி போட்டு ட்டுனு
இல்லங்க நானும் அப்டினா எனக்கு தெரிஞ்ச என்னோட என்னோட நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்கள அவங்க மூலியமா அஹ் அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வேல செஞ்ச கம்பெனில இருந்து கூட வேல செஞ்ச ரிங்க எல்லாதெரு மூலியமா கேட் டு விசாரிச்ச நானும் ங்க ஆனா அந்த கடையில அதுதான் அத சொல்லுங்க என்னாலும் எப்படுறா அவங்களும் செய்யறாங்க நம்மளும் அதைத்தானே போடுறோம் நமக்கு அந்த வ டேஸ்ட் வரமாட்டேக்குதே அப்படின்னு அப்படினு ஒரு எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா நான் பிரியாணி ப பாரு கஷ்டப்பட்டு அஹ் செல்லுல பாத்துட்டு கேட்டு இ விசாரிச்சு எல்லாம் பண்ணுவங்க ஆ ஈசியா சொல்லுவாங்க ஏன்னா தக்காளி சாப் படு மாரி இருக்கு தக்காளி சாப்பாடம்பாங்க உனக்கெல்லாம் நான் செஞ்சு குடுக்குறன் பாரு என்ன சொல்னும் ஆஹ்
எப்பச்சு ஆஸ் த்துல செஞ்சிதர மாரிதான் இன்னும் ஒருவரா பங்க பண்ணுவாங்க
ஆஹ் வர்சொல்லு நானும் விசாரிப்பேங்க கேட்டு கேட்டு பண்ணுவங்க அச்சோ இப்டி செஞ்சா டேஸ்ட்டா இருக்குமா அப்டி செஞ்சா நல்லா இருக்குமா சொல்ல போனா நான் வந் த்து ஒரு ஸ்டெப் செஃபு எங்க வீட்டுக்கு நா செஃபு எங்க வீட்டுக்கு நான் செஃப்புங்க ஒவ்வொன்னும் பாத்து பாத்து பாத்து பாத்து பாத்து பண்றேன்
ஆஹ் அதாது கிரெடிட் வரமாட்டேக்குது
ஆஹ் கொற சொல்லுவ ங்க அது நல்லா இல்ல இது கொஞ்சம் உப்பு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் இதுல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கணும் இல்ல அதிகமா இருக்கு நீ எல்லாம் சொல்ல போனா அவிங்கல அடுப்புல நிக்க சொன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது
ஆம்மா ஆம்மா ஒரு சுருத்தனி கூட வெக்க தெரியாது சொல்லுவாங்க அவங்கலளான் கெட் அம்மா சொல்லி தரலன்னு சொல்லுவாங்க நமக்கு மட்டும் நம்ம அம்மா பொறக்கும்போதே எல்லாம் சொல்லிக் கொடுத்து புக் எல்லாம் கையல கொடுத்தா அமிச்சிரு க்காங்க
ஆம்மாங்க அதுக்கல்லாம் நம்மளாம் டிகிரி முடிச்சிருக்கோங்க கம்முன்னு இரு சமைக்கிறதுக்கு நாமல்லாம் டிகிரி முடிச்சிருக்கோம் உம்
முடிச்சு கிச்சன்ல வந்து வெந்துட்டு இரு
வெந்துட்டு இருக்கோம் ஆமா சாப்பாடு வேவுதோ இல்லையோ நம்மதான் வெந்துட்டு இருக்கோம் இந்த வெயில் டைம்ல
ர்ர்
வேத்து ஒழுவுதுங்க ஏதோ இன்ஜின் மிசின் இருக்கு பாத்தீங்களா அந்த ரயில்வே மிஷின் இருக்கும் பாத்தீங்களா உள்ள இன்ஜின்னு அந்த இன்ஜின் உள்ள ஓட்டுறவங்க அந்த ரூம் குள்ள உள்ள போயிட்டு வந்தோமுனா எப்டி இருக்கும் வேர்த்து ஓ அடியே ஒழுக்கும் அந்த மாரி இருக்குங்க வெயில் இல்ல இருக்கவே முடில
ஹம் அதுவும் இல்லாம உள்ள வந்து வெங்காயம் கட் பண்றது தக்காளி கட்
தக்காளி கட் பண் உக்காரத்துக்கு ஸ்பேஸ் கூட இருக்காது ஆமா செய்ணும் கால் வெட வேர வலிக்கும் சேரி உக்காந்து நீக்காங்கோ எடுத்தன்
உம் எடுத்துப்பீங்க அது ஒரு பக் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதம் ஒரு பக்கம் வெடிப்பு அது ஒரு பக்கம் கால் வலிய குடுக்கிறது
ம்ம் குக்கிங் தா குக்கிங தான் இருக்குறதிலயே ரொம்ப ஈஸி தெரியுமா சமைக்கிறதுதான் ஈஸியான வேலையே ஆனா அதை சமைச்சிட்டப்பமா அந்த வெசல் வாஷிங்கு அந்த இடம் கிளீன் பண்றது அதுதான் இருக்கரதலே பெரிய டாஸ்க்
அ அத சொல்லுங்க பாத்திரம் விளக்குறது தான் எனக்கு இருக்கரதலே பெரிய கஷ்டமே
அதுவே எங்க ஃபேமிலி எல்லா ரொம்ப பெரிய ஃபேமிலி கிச்சனுக்குள்ள போயிட்டு அந்த வெஸ் வெஸ்ஸல் வாஷிங் முடிச்சிட்டு வெளியே வர ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும் அவ்ளோ நேரம் நிண்டே கழுவனும் ரொம்ப
ஓ பாருங்க உண்மையாலுமே
ஹஸ்பண்டாக அஸ் பண்ற மாரி இருக்கு இதெல்லாம் மாரி ஜாலியாதான் இருக்கு உங்க ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி
நான் வந்து கோயேட் தான் படிச்சேன் நான் சொல்ல போனா ஸ்கூல் முடிக்கிறதுக்கு அப்டியே நான் மூணு ஸ்கூல் மாறிட்டேன் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்லு அப்புறம் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்லு அஹ் அதுக்கப்புறம் பதினொன்னு பன்னெண்டு வேற ஸ்கூல்லு அதெல்லாம் கோயேயிட்டா அப்புறம் காலேஜு மூணு வருஷம் அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது உமென்ஸ் காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க அதுவும் ஹாஸ்டலுக்கு தூக்கி போட்டாங்க சும் மா டெய்லியும் போயிட்டு போயிட்டு வந்திட்டு இருந்தோம் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்டல் த்துக்கு போட்டாங்க அது ஒரு லைஃப்ங்க காலேஜ் த்துலே
ஆமா ஆமா ஸ்கூல்லு ஸ்கூல் தா ரொம்ப ஸ்பெஷல் காலேஜ விட ஸ்கூல் தா ஸ்பெஷல்
ஆஹ் அத
ஸ்கூல் லைஃப் இந்த டென்த்து அந்த மிட் அந்த என்டு அந்த என்டு டென்த்துஸ பிளஸ் ஒன் பிளஸ் டூ தா ரொம்போ இப்பா நம்முள விட்ட வேற ஆள் இல்லைங்கிற மாரி அப்டி ஒரு கெத்துல சுத்து இருப்போ
ஆஹ் அத சா அதுதா அது இல்லாம நா ஸ்கூல் படிக்கும்போதுலா என்ன பண்டேனா இந்த ஒரு சில டேமுல்லா பிரச்சுன்ன வருல சின்ன சின்ன சண்ட போறோ அந்த ஒது மாரியில்லா இருக்குல்ல அப்பல்லா வந்து நானு இது பண்ணுவேன் ஆஹ் நமக்குனு ஒரு கேங்கு இருக்கு அந்த கேங்குக்
ஆஹ் தெரியும் தெரியு ஆம் ஆமாம்மா கேங்கா சேந்து அவாய்ட் பண்றது ரிவேஞ்ச் எடுக்கிறது
ஆஹ் அப்ப சொல்றது பாரு இப்டி நால்லா பாரு காலேஜ் எல்லா போயிட்டனா பாரு இன்மே நமக்கு இனிமே யூனிஃபாம் கெடையாது யூனிஃபாம் சொல்ல போனா கலர் ட்ரெஸ்சு போட்டு போவாயே யூனிஃப் இப்பவே கெடையாது ஜாலியா இருக்
ப்பா மனசுக்குள்ளத் சின்ன நட்பாச ப்ப எப்டிலா இருக்கமோ காலேஜ் போனா லவ் ப் பண்லாமா வேணாமா அம்மா ஒத்துப்பாங்குளா வீட்டுல அடிப்
ஹ அதுல ஆமாங்க அது அதுக்கு மேல நம்ம சேவனுமின்ஸ்
எமோஷ்னல் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க யார் லவ் பண்ண அம்மா எங்காச்சு போயிருவே லவ் பண்ண அப்பா ஏதாச்சு பண்ணிப்பேன் ஐயியோ யுப்பா லவ்வுங்கிற வார்த்தியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாய் இல்ல
உம் எங்கு வீட்டுல எப்டின்னா ரொம்ப ஸ்ட்டுங்க எங்க அப் அம்மாப்பா பேசக்கூட பயந்துப்போம் இதெல்லாம் பேசலாமா வேணாமா மத்தபடி நாங்க நார்மலா பேசுவோம் ஆனா வந்து இந்த ஒரு சில விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ற மாரி அம்மா அபாட்ட ஷேர்
ஷேர் பண்ண முடியாது கரெக்ட் தான் இப்ப சும்மா ஒருத்தர் சைட் அடிக்கிறானாலே அது அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னா நீ எதுக்கு அந்த ரூட்ல போற இனிமே நான் உன்ன போய் விடுறன் ப ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்பாங்க சந்தேகம் வேறப்படுவாங்க நமக்கு பாதி நம்மள லோ பண்ண மாரி ஆயிரும் நம்மமேல நம்பிக்க இல்லையான்னு கேட்கறாங்கல்ல அத நமக்கு டவுன் பண்ண மாரி ரும் வாங்க என்னன்னு பாப் பாங்க அது க்கேத்த மாதிரி சேசன் சொல்லுவாங்க பிர்சட் அனி தானேங்க
ஆஹ் அது இல்லாமே இப்ப இருக்கற ஜென்ரேஷன் மாறிச்சுடுங்க இப்பல்லாம் வந்து எல்லா அம்மா அப்பவுமேஃப்ரெண்டா மாறிட்டாங்க இ ஆனா என்னோட அம்மா அப்பா சைடு அந்த ஸ்டேஜ்லல்லாம் ஆனா
இப்ப நம்மல்லாம் மெச்சூர் ஆயிட்டோம் நம்ம பசங்களுக்கு பில்ல இருக்ககூடாது நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அவங்களுக்கு அந்த மெச்சூர் இல்லல்ல அப்போ அவங்க காலத்து க்குலெல்லாம் ஓடி போன கேச இருக்குது நம்மளே அதே மைனனேப் பப்பாங்கல்ல
ஐயோ ஏங்க நம்ம பாட்டு செவனேன்றுப்போம் யாரும் எவனோ வருவான் கேட்டா இவள பாக்கத்தான் வந்தன்றாங்க ஒடனே ஐயோ போட்டான்ண்டா குண்ட தூக்கி போட்டாண்டா
நானே சிவனேனு போயிட்டுருந்தேன் என்ன இழுத்து உள்ள எப்புரி இந்த மாரியா இருக்காது இதுல வேற ஃப்ரெண்ட்டோட ஒரு ஆள் வேற நடுல வந்துட்டா அது வேற பக் பக்குனு இருக்கும் இவன் ஆலா பாத்தா யாராச்சும் நம்மள தப்பா பேசுவாங்களா அது வேற சந்தேகமா இருக்கும் இவ இவனு கூட சேர்த்து வச்சு நம்பள பேசி ப்ரண்டு ஜாலியாத பேசுவாங்க நமக்கு தான் பக் பக்குனு இருக்கும் இவன் நம்ம நிக்க வச் சுட்டு துணைக்கு வாட்ச்மேன் மாரி இவ போய் பேசுவா யார் மாட் றது அது கடைசில நம்ம தான் மாட்டோம் பிரெண்ஸ்ன்னு
கடைசியிலா அப்டி எல்லாம் நா ஒரு மாட்
நானும் நெறைய மாட்டிருக்கேன் அதான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுது
சரிங்க தோலி அடுத்த கால்ல கண்டிப்பா பேசு வோம் ஆஹ் நன் றி தோலி
நன்றி